வணக்கோங்க நா நல்லாருக்கேமா நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா ஹவுஸ் ஒய்ப்தா நீங்க
நானு ஹவுஸ் ஒஃப்தாமா
நல்லது இல்ல இனிமேதா காஃபில்லா
ம் சேரி சேரிம்மா ம் வேற என்ன படோ பாக்குறது அந்த மாரி எதாவ்து இருக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு
ஆ நா பாப்பே சினிமாலா பாப்பே ரொம்ப இன்வால்வ் ஆயில்லா பாக்க மாட்டே இப்ப சூ ஆமா சூரியா படோ ஒன்னு வந்து சில கருப்புன்னு சொல்லி அத பாக்கணுனு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போய் பாக்கணும்
ஆ அப்படிங்களா சரி சரிம்மா ம் மத்தபடி வே எல்லாம் வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க படம் பாக்காம நாடகம் இந்த மாதிரி ஏதாவது பாப்பீங்களா
வேல இருக்கும் கொள்ளை இருக்கு பின்னாடியே அதை பாப்பேன் காய்கறி மரம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாப் பேன் பசங்க வரும் அதுக்கப்புறம் எனக்கு நேரம் சரியா இருக்கும் நான் ஒரு ஒர்க் பண்றேன் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்னு பண்ணிகிட்டுருக்கேன் அதில நேரம் சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் எனக்கு
அப்படிங்களா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க
அ நான் ஒரு கம்பெனில பண்ணிட்டு இருக்கேன் சொல்லமான்னு தெரியலயே
பரவால்ல
ஆ நான ஜியோ ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்
ஆ ஹ ஹ
ம்
எப்படி அப்ளை பண்ணீங்க அதுக்கு குவாலிபிகேஷன் தேவையா
ஆமா டிகிரி போதும்
ஆ சேர் சேரி உம் இல்ல நான் வந்து நானும் அப்ளை பண்ணியிருந்தேன் ஜியோ கஸ்டமர் கேர் தானே சொல்றீங்க
ம்
நானும் அப்ளை பண்ணிருந்தே ஆனா எனக்கு அது வரல கிராஜுவேஷன் எதுவு கேக்கலது ஜஸ்ட் வெப்சைட்ல அப்ளை பண்ணியிருந்த நானு
ஓ
நீங்க எப்டி அப்ளை பண்ணீங்க
நான் என் தங்கச்சி அங்க ஒர்க் பண்ணா ஏற்கனவே அங்க ரெண்டு மணி ஏர்டெல்லோட போன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அ ஹ் ஊருக்கு வந்தது அப் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வேகண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணா அவளுக்கு கிடைச்ச உனே அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன்
ஓ சரி சரிம்மா இன்டர்வியூக்கு ஆஃபீஸ் போயிருந்தீங்களா
ஆமா அவ அப்ளை பண்ணி சிக்ஸ் மந்த் க்கு அப்புறம் தான் அவளுக்கு கிடைச்சதே
ஆ ஹ ஹா இல்ல நான் வந்து ரொம்ப நாளாச்சு அப்ளை பண்ணி ம் ஆனா எனக்கு அந்தளவுக்கு கிராஜுவேஷன் இல்ல எ என்கிட்ட எந்த சர்டிபிகேட்ஸும் இல்ல நான் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் அவங்க எதுவும் கேக்கல அப்ளை பண்ண சொன்னாங்க வாட்ஸ்அப்ல தான் நான் போயிட்டு அப்ளை பண்ணே
உம் ஓ
ம் அ தெரியலமா
ம்
இப்படின்ட்டு நானும் வீட்டு வீட்டுல இருந்து செய்யற மாரி ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு இருக்கேன் உம் எல்லாரிட்டு பேசும்போது அதா சொல்லுவே
ஒர்க்கு ஹார்டு ஒர்க் போட வேண்டியதா இருக்கு கஷ்டமாதா இருக்கு அந்த ஒர்க் பண்ணறதுக்கு ஃபுல் டைமு ஒர்க் இருந்துட்டே இருக்கு ரெஸ் சேருக்க மாட்டிங்குது நாங்களு வேற ஒர்க்குதான் தேடிட்டுருக்கோ ஒர்க் கெடச்சா சொல்ற உங்களுக்கு ஆஹ்
ஆஹ் ஆஹ் சரி சரிங்கம்மா ம் ஆனா எந்து வந்து எந்த கிராஜுவேஷனும் கிடயாது கிராஜுவேஷன் நே நா பிளஸ்டூ அதா சொல்ரல்ல பிளஸ்டூ தான் என்கிட்ட எந்த சர்டிபிகேஷன்ஸும் இல்ல
ஓ
உம் அதுதா கஷ்டோ எனக்கு
ஆ
ஏதோ இந்த மாரி ஏதாது வேல இருந்தாலு நா பண்ணிட்டே இர்க்கே உம் உம்
செரிங்க செரி
வேற என்ன இன்ட்ரெஸ்ட்டுமா
எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு பாத்தா அதான் வெப் கோட்டா இந்த தோட்டத்துல காய் போட்டு எடுக்குறது அதெல்லா இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு சீரியல்லா பாப் பே ஆனா நா ஃபுல்லா இன்வாலாயி அதிலேயே கடக்கமாட்டே சும்மா கத மட்டு தெரிஞ்சுப்பே அது ரெண்டு மூணு கத மட்டும்தா மீதில்லா போர் அடிக் க்குற மாரி இருக்கு விஜய் டிவில மட்டு ஒரு ரெண்டு மூணு சீரியல் பாப்பே மீதி சன் டிவி எல்லா பாத்தீங்கன்னா அது அஞ்சாறு வருஷோ ஏழு வருஷம்ல்லா வளத்துறாங்க
ஆமாம்மா இல்லமா அது என்ன தெரியுமா சன் டிவி சீரியலு எடுக்குற டைரக்டரே அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மறந்துறாரு அந்த மாறி மறுபடியு கதைய வேற இல்லங்க நம்ம நம்ம சொல்றோம் இல்ல அவுங்க வந்து இதுதான அப்பிடியின்னா அவ அந்த எடுத்த டைரக்ட்ரே மா மாத்தி மாத்தி எடுக்குறாரு மறந்துர்றாரு போல ம் ம் என்னவோ சொல்லி வச்சிருக்கோ அப்பிடின்னு
ஆம்மா
போரடிக்குது அதுனால பாத்தீங்கன்னா சீரியல் சைட்லா போமாட்டே அ ம் ஒரு ரெண்டு மூணு சீரியல் மட்டு சிறகடிக்க ஆசை அழகின் அழகே பாண்டியன் ஸ்டோர்ஸ் லா பாத்தீங்கனா அதுவு வளத்தறமாதா இருக்கு கத போர் அடிச்சதுனா நா மாத்திருவே சும்மா கத மட்டு லைட்டா தெரிஞ்சுக்குவே அவ்ளோதா
ஆ நா பாக்க மாட்டே எம் பையன் தா சிறகடிக்காசையோ காலைல தூங்கி எழுந்து ஹாட்ஸ்டார்ல சிறகடி க்க ஆசை பாத்துட்டுதா அதுக்கு அடுத்த வேலயே பண்றா
அப்டியா அப்டி ஒன்னு அங்க சூப் ப்ரா செரி லெவல்லா இல்லையே அது அதுவும் கொஞ்சோ போராதா இருக்கு ம்
க்கு அவே பாக்குறது வந்து மனோஜ்காகயு அந்த பையே கார் டிரைவர்ரு முத்து ஆ முத்துவுக்காக அவுங்க ரெண்டு பேருக்காக பாப்பான்
என்ன பண்றாங்க பையே
அவே எம் பி ஏ முடிச்சுட்டு வேலக்கீ போயிட்டு இருக்கா
நல்லது நல்லது அ
ம் அதான் வேலக்கி போம்போது நேத்து கூட வந்து பொலம்பிட்ருந்தா மா நா இன்னு சமக்கெணு ஃபஸ்ட்டு நா சீரியல் பாக் கணு அப்டின்ட்டு
ஒ
அந்த மாரி ம்
எத்தன பசங்க ஒங்களுக்கு
ரெண்டு ஆம்பள பசங்கமா
ரெண்டு பேரு ஒர்க் பண்றாங்களா?
இல்லல்ல அ சின்ன பையே வந்து இப்போதா எம் சி ஏ மொதல் வர்ஷோ அ பெரிய பைய மட்டுதா எம் பி ஏ முடிச்சுட்டு இப்ப வேல பண்ணிட்டு இருக்கா
ம் நல்லது நல்லது அ
ம் ம்
சேரி சேரி எனக்கு பைய ஒன்னு பொண்ணொன்னு பைய வந்து ப் ப்ளஸ் ஒன் படிக்கிறா பாப்பா வந்து நைன்த்து படிக்கிறா
ஆ ஆ ஆ அப்ப பெரிய பசங்க தா வீட்ல பசங்களோட தொல்லல்லா எது இருக்
ஐயோ பெரிய பசங்களா இன்மே எனக்கு அதுங்க தொல்ல தா பண்ணுதுங்க இன்னுமே எ பைய இன்னுமே எ பைய ஒழுங்கா சாப்ட மாட்டா ஆ ஒழுங்கா ஊட்டுற மாரிதா இருக்கு நான்வெஜ்னா சாப் ட்ருவா வெஜ்னா அவ்ளலா சாப்ட மாட்டா குடுக்ற ஸ் சாப்பாடு ஸ்கூல்க்கு குடுக்குறத ஒழுங்கா சாப்டமாட்டா அதுனால அவனுக்கு அல்சர் பெயின் வந்து போன வருஷோனா ரொம்ப முடியாம இருந்துச்சி இப்ப வரைக்குமே ந அது தெரியாம நா ஹெல்த் த அவ பாத்துக்க மாட்டங்கிறா அவ இன்னு ஒலகத்த புரிஞ்சிக்கல அவ
எ சின்ன பைய எம் சி ஏ ஃபர்ஸ்ட் இயர்மா அவனுமே அப்டிதா இருக்கா என்ன பண்றது நீங்க பிளஸ் ஒன் படிக்கிற பையனுக்கு சொல்றீங்க ஆ எப்பெ சின்னப் ன பைய அவ சாப்பாடு சரி தண்ணி குடிக்க சொல்லி கூட நம்ம சொல்லணு தண்ணி கூட ஒழுங்கா எடுத்துக்க மாட்டா ம் எங்களுக்கு அவனாலயே டென்ஷன் வந்துடு எனக்குன்னா
அதே அதேதா இங்கயு எனக்கு பி பி அவனால தா பி பி
ம்
ஆமா எதுலேயு ஒரு பொறுப்பாவே இருக்க மாட்டா ஒரு நல்ல விஷயோ ஒரு புக்ஸ கூட நீட்டா வச்சுக்க மாட்டா ட்ரெஸ்ல்லா ஒரு இதா வச்சுக்க மாட்டா ஆனா ஏ பொண்ணு கெடயாது அப்டியே அப்ப அப்டியே ஆப்போசிட் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளி அ இருந்தாலு அந்த ட்ரெஸ்ஸ அது போடாது அது ரொம்ப நீட்டா இருக்குனு நெனக்க கு பேக்லா அவ்ளோ புக்ஸ்ல்லா பாத்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா வச்சிருக்கு எ பொண்ணு அப்டியே ஆப்போசிட் அவனுக்கு அ இப்ப பா ஏன்னா இப்ப இப்ப ஒரு செம செம டென்ஷன் ஆயிட்டு எனக்கு அவனுக்கு டென்த்ல அவ நல்ல மார்க்கு எயித் ஃபிப்டி பர்சன்ட் மேல எடுத்திருந்தாக்க ஸ்காலர்ஷிப்ன்சொல்லி ஸ்கூல சொல்லிர்க்காங்க அவுங்க ஸ் சொல்லி அ ஒரு ஒரு வாரோ பத்து நாளைக்கி மேலயே ஆகுது இவ வந்து என்ட்ட இப்ப சொன்னா அவ்ளதா மறுபடியு வந்து என்னனமோ சர்டிபிகேட்லா கேட்டாங்களா இ்ந்த மாரி கம்யூனிட் சர்டிபிகேட்டு இன்கம் சர்டிபிகேட்டு இது மாரி பர்த்சர்டிபிகேட்லா கேட்டாங்களா அதெல்லா சொல்லவே இல்ல ஏன்ட்ட எடுத்துட்டு போய்குடுக்கவேல்ல இது வரைக்குமே
ஐய்யோ அதெல்லா அதா என்னங்க நீங்க அதா சொல்றனே எ சின்ன பைய கூட அப்டிதா ஏதாவது கேட்டேன்னா ஒரே வார்த்த சொல்லிவுட்ர்வா மறந்துட்டே மறந்துட்டே சொல்லிடு ஒரு வார்த்தைல அப்டியே இருந்துருவா
ஆமா வீட்டுக்கு வந்து நொழஞ்சோனதா இந்த செல்போன கையில எடுத்துறாங்க ஸ்கூல்ல என்ன நடக்குது போதுங்கறது நம்மள்ட்ட சொல்றதில்ல பழைய மாரி பேசுறதில விளையாடுறதில ஒண்ணு கெடையாது அது இப்ப பெரிய ஆள வேற வளந்துட்டாருங்கிறதுனால சுத்தமா நம்மளோட மிங்கில் ஆவறதே கெடையாது அ அது அப்டியே நேர இப்ப வந்து பேக வச்சுட்டு ஃபோன எடுத்துடுவா அப்றோ எப்டி ஸ்கூல்ல நடக்கறது சொல்றது இதுக்கு மேன யாபகோ வரு
அதா அதா ம்
அவ்ளோ டென்ஷன் அவ்ளோ சத்தம் போட்டே இது இப்ப அப்ளிகேஷன் குடுத்தாச்சு முடிஞ்சாச்சுப்பா அப்டின்னு சொ
ஆமா என்ன பண்ண முடியு நம்மளால ம் இன்னா அதுகுன்னு இப்ப இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு ஆமாம் பசங்கல எதுவு சத்தம் போட்டு நம்ம சொல்ல முடியலங்க என்னவோ என் அந்த மாரி பயமு இருக் க்கு ம் ஏ ஏ பசங்க என்னன்னா பெரிய பைய ஓரளவுக்கு பெரவால்ல என் ஜின்ன பைய தா அ ரொம்ப அடம்பிடிக்க மாட்டா எப்பயுமே இது பண்ண மாட்டா எப்பயாவது பண்ணானா ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லா சாப்டா இங்கயே இருந்துருவோ நானு விட்ருவ எப்போ பசிக்குதோ அப்ப சாப்டு க்கோ அப்டின்னு அ எங்க வீட்டு இந்த எங்க மா மாமியரு இவங்கல்லா அடிக்கடிக்க வந்து எட்டி பாத்துன்னு இந்த மாரி பாத்துனே இருபாங்க பசங்க இப்ப எப்டி எப்டியோருக் இருகாங்க நீ வேற திட்டி உட்ற அந்த மாரில்லா
ம் ஆமா நம்ம எ கூட ஒரு பொண்ணு பேசினுச்சு அப்ப அந்த பொண்ணு சொன்னுச் பாருங்க அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு நாலு வயசா இன்னொரு பொண்ணுக்கு ஒன்றரை வயசா கொழந்தைகி அந்த கொழந்தைக்கி பாத்தீங்கினா சாப்பாட தட்ல போட்டு வெச்சிருமா தானா அவந்தா எடுப் சாப்பிடுமா அந்தப் பாப்பா சாப்டது போக சிந்தனது போக சாப்டது போக வெக்குமா அது மாரித் தட் க்க சாப்ட தட்ட எடுத்துட்டு போயி வாஷ் பேசண்ட வெக்குமா அது மாரி அந்த நாலு வயசுப் ஏ பையனு அப்டிதா இருப்பானா அவனுக்கு வேணுங்கறத அவ சாப்பிட்டுபானா தானா குளிச்சுக்குவானா தானா எல்லா பண்ணிக்குவானா அவனோட திங்ஸ் எல்லா அவ கரெக்ட்டா வெச்சுக்குவானா அவுங்க அப்பா அப்டிதா அவன ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருப்பாங்க ரெண்டு பேரு ரொம்ப செல்லங் கொஞ்ச மாட்டாங்களா
ஆமாம்மா இப்ப நா எ பசங்களு அப்டிதாம்மா அதெல்லா பண்ணுவாங்க அவ வோ கரெக்ட் விட்டா அவ நடக்கிறப்பவே அவ ஸ்கூல் போகல ஆனா என் பெரிய இப்ப இவ வந்து சொல்ற ரெண்டு பேருமே சொல்ற வேல எல்லாமே செஞ்சின் தா இருந்தாங்க ஆ நா ரெண்டாவது பிரெக்னன்சி இருக்கு போது சாப் விட்டோனா எங்களோட தட்டுல இர்ந்து எல்லாமே எடுத்துன்னு போயி சிங்ல போட்ருவா கிச்சன்ல இருக்கற்து எல்லாமே குடுத் டா எடுத்துட்டு போய் டைனிங் ஹால்ல இருக்கறது எல்லாமே கிச்சன்ல அடுக்கி விட்ருவா
ம்
நா அந்த மாரிதா சொல்லியிருக்கே நா சாப்ட்ட தட்டு கழுவுரியா இல்ல நா சாப்ட்டு நா கழுவுற சாமான அடுக்கிறியா அப்டின்னு கேப்பே ஒண்ணு அடுக்குவாங்க இல்லன்னா அவுங்க சாப்ட்ட தட்ட அவுங்க கழுவி வெப்பாங்க இது ரெண்டுமே பண்ணணோ இப்பவுமே அவ்வளோதா அவுங்க சாப்ட்ட தட்ட அவங்கவுங்க சாப்ட்ட தட் ட்டு அவங்கவுங்க கழுவி வெக்கணு ம் ம் பசங்கள சின்ன வயசுலருந்தே கொஞ்சோ நல்லா சொல்லி சொல்லி க கஷ்டோ தெரிஞ்சி வளக்கணும்மா
நில்ல அதுதாந் தப்பு பண்ணுயாச்சி ஆ அதாந் தப்பு பண்ணுயாச்சி அப்பேலந்து அவுங்க அப்பா ரொம்ப ஓவர் செல்லோ எதா இருந்தாலு வாங்கி குடுத்து வாங்கி குடுத்து கெடுத்துட்டாரு அது இப்ப ஃபோன் வேற குடுத்து ரொம்ப கெடுத்தாச்சு
ம் ம் இல்லேமா நெறைய ஆன்லைன் கேம்ஸ்ஸு அது இது போர் நீங்க கவலப்படாதீங்க மாறுவாங்க ம் அதுக்காண்டி ரொம்ப திட்டிட்டோ எதுவு பண்ணாதீங்க மாறுவாங்க ஒருத்தர பாத்து ஒருத்தரு
ம் அவ கொஞ்சோ வெளில போனாதா அவ வந்து திருந்துவான்னு தோணுது இன்னொரு பக்கொ அவன வெளில விடுறதுக்கு பயமா இருக்கு சாப்பாடு சரியில்லன் சுத்தமா சாப்டாம விட்டுட்டா ஆனா அ நம்ம ஹோட்டல கீட்டல சாப்ட்டனா மறுபடியு ஒடம்பு கெட்டு போவு மறுபடியு அல்சர் வரு அ இந்த மாத்ரி வேற எனக்கு ஒரு பயமா இருக்கு
ம் இல்ல ஹாஸ்டல்ல விட்டா ரொம்ப அடம் பிடிக்கிறது அதிகமாயிடு ம் பாத்து டிசைட் பண்ணிகோங்க கூட பொறந்தவங்க கூட இருந்தா தா அவுங்களு மாறுவாங்க ம் யார் பேச்சு கேப்பாங்க உங்க பையெ
அவுங்க அப்பாக்கு பயப்படுவா அவுங்க அப்பாவோ செல்லோ ஓவருதா என்ன கேட்டாலு வாங்கி குடுக்கணோம்பாரு அவுங்க அப்பாவுக்கு பயப்படுவா எனக்கு இப்பல்லா பயப்படவு மாட்டீங்கிறா ஆமா இப்ப வளந்துட்டால எனக்கு பயப்படவு மாட்டேங்கிறா ஆனா என்ட்ட எல்லா செய்தியு சொல்லிடுவா செய்தி எல்லா சொல்லிடுவா அவ கரெக்டாதா இருப்பா என்ன எப்டி சொல்றதுனே உனக்கு தெர்ல அது மாரி அலட்சியோ அதிகோ அவனுக்கு
அதா அதா ம் இல்லமா அது என்ன தெரியுமா செல்போன்ல விழுந்துட்டா பக்கத்துல என்ன நடக்குதுன்றதே மறந்துருவாங்க அப்டி இருக்காங்க பசங்க அவ்வளதா அது அதுதானே தவிர அவங்க கெட்டு போறாங்க அப்டியெல்லா கெடையாது இப்ப நேத்து ஏ தங்கச்சி பொண்ணு வந்துருந்தா அவ வந்து ஏதோ கார்ட்டூன் ஷோ பாத்துட்டே இருந்தா நாலு வயசுனா அவளுக்கு பாத்துட்டே இருந்தா அவங்க பெரியப்பாவு களம்பி போயிட்டாங்க அந்த ஆஃப் பண்ணுடி அப் அப்டீன்னு சொன்னதுக்கு அப்புறமா பெரியம்மா பெரியப்பா எங்க போனாங்க அப்டீன்னு கேக்குறா போறது வர்றது எது